முடிச்சதுக்கு பண்ணிக்கிறீங்ளா இல்ல எ
இல்ல பண்ணுங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க நீங்க கால் பண்ணுங்க அடுத்து பாத்துக்கலா கடைசியில பாத்துக்லா
அதா நானு கேட்டுக்லா ஏன்னா நானே அப்புறொ கூப்ட்டு கூப்ட்டு பேசிட்டு இருந்துட்டன்னா
ல்ல நா பண்ணுங்க பண்ணுங்க கடைசியில பேசிக்கலா
உங்குளுக்கு அங்க போய்டானி வேல கரெக்டா இருக்கூ
அ அங்க போயிட்டா கொஞ்ச ஃப்ரீயா இருப்பேங்க அங்க என்னன்னா அங்க டவர் ஒழுங்கா கடைக்காது அங்க போற எடத்துல ல அது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்ன கால் பேச முடியாது ஃப்ரீ டைம் கெடைக்கூ ஒரு ரெண்டு எடைல எடைல ரெண்டு கால் மூணு கால் பேசலா ஆனா என்ன கொஞ்சொ டவர் ப்ராப்ளம் அங்க விட்டு விட்டு கேக்கூ கரெட்டா இருக்காது அது கால் ரிஜெக்ட் ஆயிடு ஒழுங்கா கேக்காம வந்த சம்தி்ங் எதாவ்து ஆனா அதனால அங்க பேச
ஓ அப்டி ரிஜெக்ட் ஆகுறதுனால ஒன்னும் ப்ராப்ளம் ஆகாதா
ரிஜெக்ட் ஆறதுனால என்னன்னா நீங்க பேசின டைம் வேஸ்ட் உங்களுக்கு ஒன் எயிட்டி மினிட்ஸ்ல அது ஆட் ஆகு ஆனா அது அந்த டாஸ்க் டக் க்கு முடிஞ்சிரு அதுக்கான அமௌண்ட் வராது ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தா உங்களுக்கு நல்லது ரிஜக்ட் ஆகாம இருக்கிற வரைக்கூ
ம்
ம் செரி இப்ப நீங்க ஸ்கூல்லா இங்க படிச் சிங்க ஸ்கூல்லா கேர்ளால தா படிச்சீங்களா இல்ல இங்க ஸ்கூல் படிக்கும்போதே இங்க வந்துட்டீங்களா திருப்ப இங்க இங்கேயே வந்து ஓகே ஓகே ஓகே
ஸ்கூல் வந்து பழனியம்மாள் ஸ்கூல் தெரியு அதெல்லா தெரிஞ்சிருக்கூ
ம் இல்லங்க இல்லங்க தெரியாது தெரியாது சீரியஸாவே தெரியாதுங்க நான்ன இந்த ஊரா நா வந்து சொன்னேல ஒரு மாசந்தா இருந்தே அது அந்த லைன்ல போனதுனால எனக்கு தெரியு மத்த படி எனக்கு இங்கே உள்ள ஏரியா எல்லா எதுமே பெருசா தெரியாது
ஆ ஓகே ஓகே பழனியம்மாள் ஸ்கூலு
ரொம்ப ஒரு மாசொ இருந்த அந்த ஒரு மாசத்து இருந்தப்ப தாங்க தெரியு
ஸ்கூல் வந்து ரெண்டு கவுர்மெண்ட் ஸ்கூலு ரெண்டு கவுர்மெண்ட் ஸ்கூல்ல ரெண்டு கே ரெண்டுமே கேள்ஸஸ் ஸ்கூலு கேள்ஸஸ் ஸ்கூல்ல வந்து
நா எங்க போனப்ப இடுவம்பாளையம் பக்கத்துல ஒரு கவுர்மெண்ட் ஸ்கூல் இருக்கே பெரிய ஸ்கூலு
என்ன ஸ்கூலு
ஒரு பெரிய க்ரௌண்ட் இருக்கூ
அ
கவர்மெண்ட் ஸ்கூல் கிரௌண்டு டென்ஸஸ் ஓ பசங்க ஸ்கூலா அது தெர்ல ஸ்கூல்ருக்கு அங்க
அது வந்து அந்த ரயில்வே கேட் கிட்ட தானே சொல்றீங்க
ரயில்வே கேட்டுக்கிட்ட இல்லங்க எங்கேன்னா நம்ம அது சம்திங் ஊத்துக்குள்ள ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரோடுங்க அந்த ரோடு பேரு தெரில முன்னாடி போனது அந்த ஏரியாவுல இருக் ங்க ராம்ராஜ் ஒன்னு பெரிய பில்டிங் இருக்கு அதுக்கு பின்னாடியே ஒரு கிரவுண்ட் அது ப
இருக்கு சின்ன சின்ன ஸ்கூல் எல்லா இருக்கு
இல்ல அது கொஞ்சோ பெரிய ஸ்கூலுங்க பெரிய ஸ்கூலு கொஞ்சோ கவர்மென்ட் ஸ்கூல்லேய கொஞ்சோ பெரிய ஸ்கூலு அதான்னா கோயட்டான்னா என்னானு தெரில நீங்க சொல்ற மாரி பாயஸ் ஸ்கூல்லா இல்ல அத என்ன தெரில கரெக்டா அங்க இருக்கு நா பாத்துருக்கே
இது வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்டயே இருக்கு கொஞ்சோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சோ தூரம் நடந்து போற மாரி
அப்டிங்களா ஆ ஆ ஆ
நடந்துதா போகுங்க பொண்ணுகள்ளா அது பழனியம்மாள் ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு இன்னொன்னு வந்து ரயில்வே கேட் கிட்ட ஜெய்வாபாய் ஸ்கூல் இருக்கு. ஜெயவாபாய் ஸ்கூல் வந்து கொஞ்சோ டாப்பு இது வந்து கொஞ்சோ ஓகே
சேரி சேரிங்க இப்ப ஸ்கூல்லல்லா படிக்கும்போதெல்லா இப்ப ஏதாவது நெறைய ஸ்கூல் லைஃப்ல நாவோ இருக்கா என்னென்ன நடந்துச்சு ஏதாவது உங்களுக்கு எல்லா ரொம்ப ரொம்ப நாள்கல்லா இருக்கு வயசுயாடுச்சு கொஞ்சோ ஏதாவது ஞாபங்கள் இருக்குமா
என்னங்க புசுக்குனு வயசாயிடுச்சு அசிங்கப்படுத்துரிங்க சே பரவாயில்ல
இல்லங்க மேரிட் ஆனாலே வயசு ஆயிடுச்சுதானங்க
மேரேஜ் ஆனால ஆன்டி தான குழந்தை பிறந்துட்டாலே ஆன்டி தான இப்டிங்கற உங்கள மைண்ட் செட்டோட டே பஸ்ட் மாத்தணு
மேரேஜ் ஆகி சிக்ஸ் இயர் ஆயிடுச்சு சொன்னீங்க அது இல்லாம பையன் சிக்ஸ்த் படிக்கிறானா அவனு கிட்டத்தட்ட
சிக்ஸ் இயர் இல்ல அடப்பாவி மேரேஜ் ஆய் சிக்ஸ் இயரு பையன் ஆறாவது படிக்கிறா பத்து வருஷோனா
என்னங்க மாத்தி மாத்தி சொல்ட்டிங்க எதோ ஒன்னு சிக்ஸு சிக்ஸ் இயர்ன்னு சொன்னீங்க அது மாத்திட்டங்க ஏதோ ஒன்னு மறந்துருச்சுங்க. ஆ பைய சிக்ஸ்த் படிக்கிறான்னு சொன்னீங்க ஆ ஆ சாரி சாரி பைய சிக்ஸ்த் படிக்கிறான்னு சொன்னீங்க ஆ டென்னியர் அப்போ அவ டென் விக் கிட்டதட்ட டென்னியர்ஸ் அவனுக்கு வயசு அப்பனா நீங்க கிட்டத்தட்ட மேரேஜ்னா எப்டினாலு டோண்டி ஃபை பண்ணி டோண்டி திரி, டோண்டி ஃபோர் பண்ணிருந்திங்கனா இப்போ தேட்டி திரி, தேட்டி ஃபை ஆயிருக்குல அதனால சொன்னங்க
ஆ தேர்ட்டி ஃபை த்ரீ ஆச்சு ஆனா என்ன ஆ நீங்க நெனைக்கிற அளவுக்கெல்லா ஓல்டு எஜ்ல கொண்ட சேர்க்கற அளவுக்கெல்லா இல்ல நாங்க இப்போவு எங்க எங்களா எங்க ஓனர் பாத்தாலே எங்க உங்க பையனுக்கு ஈக்குவலா இருக்கீங்க ஏழா கிளாஸ்ல கொண்டி உக்கார வச்சுர போறாங்க கொஞ்சோ கம்முன்னு இருங்க அப்டினு பாரு அந்த ரேஞ்சில தா இருக்கே
அப்டியா அப்டிலா சொல்றாங்களா
எஸ் அபோஸ் கொஞ்சோ முன்னாடி வரைக்கு ஆன்டிமாரி தா இருந்தே இல்ல கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சங் கூட இல்ல வயசு ஆயிச்சுதா இல்ல கொஞ்சோ முன்னாடி வரைக்கு ஆன்டிமாரி தா நானே இருந்தே எனக்கே தெரியு என்னடா இவ்ளோ குண்டா இருக்கமா இப்டின்னு இப்ப திடீர்னு இழச்சே எ பையனே இன்னைக்கு காலைல சொல்றா அம்மா கொஞ்சோ ஒடம்ப தேத்து ரொம்ப ஒல்லியாயிட்ட ரொம்ப கேவலமா இருக்குற அப்டின்னா டேய் வேணா அன்னைக்கு வண்டியில உக்காந்துட்டு வரையில பின்னாடி இருந்து அம்மா புடிக்க முடில வைத்த கொற வைத்த கொறன்னு இப்ப என்னடான்னா எழச்சு எழச்சிட்ட குண்டாகி குண்டாங்கிற உன்னோட என் பையன் ஃபீல் பண்றானுங்க ஸ்கூலுக்கு போனா அ என்னைய உன்னையல்லா அம்மா நா சொல்ல மாட்டே நீ இவ்ளோ குண்டா இருக்கிறப் போ அப்டிங்கிறா
அது அப்டியே ஓரமா‌ ஒரு இன்செக்யூரிட்டி தாங்க வச்சு ம்
இப்ப என்னடான்னா அக்கான்னு சொல்லிக்கிற அப்டிங்கிறா அவேன் இஷ்டத்துக்கு அவன் மாத்தி மாத்தி சொல்லிப்பனா
அதா அதா சின்ன பசங்க அவுங்க என்னாக்கா படிக்குற மாரி அவுங்க சொல்ற சொல்லியிருப்பாங்க சேரி ஸ்கூல் டைம்ல நீங்க இந்த சின்ன வயசுலலா சாப்பட்ற பொருட்கள்லா நியாபகம் இருக்கா எங்களுக்களா சின்ன வயசுல நம்ம இருக்கும்போதெல்லா சின்ன கடவோன்னு ஏதாவது ஒரு பாட்டி வந்து போடுவாங்க இந்த மாங்கா
எங்க ஸ்கூல்ல எ எனக்கு இப்பவுமே இருக்குங்க ஏன்னா எங்க ஸ்கூல் கிராமம் தானே இங்க ஆப்போசிட்ல ஸ்கூல் தா இருக் கு நா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டட் இங்க தா படிச்சே அந்த ஸ்கூல் இங்க தா இருக்கு இப்பவு இந்த நவாப் பலோ கொண்டு வந்து விப்பாங்க
ஆ
மாங்கா கீத்து போட்டு விப்பாங்க நெல்லிக்கா இதெல்லாமே அந்த ஸ் கூலுக்கு கேட்டு வாசல இந்த பாட்டி உட்காந்துருக்கு
ஓகே ஓகே ஓகேங்க
அந்த மெமரிஸ் எல்லா இன்னுமே உங்களுக்கு ஃபீல் பண்ணாம உங்களுக்கு கெடைக்கணுன்னா ஆல்வேஸ் வெல்கம்
அப்டிங்ளா வரே ஒரு நாள் வாங்கி குடுங்க
அதுக்கு அந்த பாட்டி இருக்குற டைம் அதுக்கு அந்த பாட்டி இருக்கிற டைம் வர்ணு
அதா ஸ்கூல் டைம்ல நீங்க சொல்ற பழைய டைம்ல சொன்னீங்கன்னா நாங்க வந்து உங்க புண்ணியத்துல பழைய பொருட்கள்லா சாப்ட்ட இது இருக்கும்முல்லங்க ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாரில்லா இப்பல்லா பாத்தீங்கன்னா மாரி அந்த பழைய நைன்டிஸ் பொருட்கள் சொன்னா அந்த மாரி கடையே இருக்கு இப்ப ஒட்டசந்தத்துலே ஒரு கட ஆரம்
இருக்கு நெய் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பொள்ளாச்சி இருக்குல அந்த ஆன கோயிலு மாசணியம்மன் கோயில் அங்க அந்த கோயில் சைடு போனீங்னா ஃபுல்லா அந்த மாரிதாங்க ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க
அதுதா அத மா அத மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு கடையே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆரஞ்சு மிட்டாய் நம்ம சாப்பர்ற சின்ன வயசு சாப்ட்ட அந்த ஆரஞ்சு மிட்டாய் அந்த கலர் கலரா மிட்டாய் இருக்கோம்ல ஒருவா இந்த சின்ன டியூப் மாரி ஜூஸ்சு பால் கோவா அந்த பம்பரோ அந்த கயிர்ல சுத்தவோம்ல அந்த மிட்டாயி அந்த மம்மி டாடி ஜெம்ஸு ஆ சூட மிட்டாயி ஆ அந்த உரலு மிட்டாயி ஆ இது ஃபுல்லாவே இந்த அதா கொண்டு போய் போட்டு வாயில போட்டு உக்காந்தா தூக்கமே வராது அந்த மார் இருக்கும்ல அந்த மிட்டாய்லா அத வச்சே ஒரு கடையே ஆரம்பிச்சிருக்காங்க அப்டியே நைன்
ஹலோ எக்ஸ்க்யூஸ் மீ நா நைன்ட்டீஸ் கிட்டா நீங்க நைன்ட்டீஸ் கிட்டா
நா டூ தௌசண்ட்ங்க இயர்லி டூ தௌசண்ட் நானு சாப்ட்டுருக்கங்க அத சாப்டாமேயா இருந்துருப்பே
ஆ நைன்டிஸ் கிட்டு என்ன என்ன கிண்டல் பண்ணிட்டு நீங்க நைன்டீஸ் கிட்டுன் என்ன
நா சொல்றது நா நைன்டீஸ்ன்னு சொல்ல வர்ல நைன்டிஸ் பொருட்கள் சொல்ற இப்ப நா வந்து இயர்லி டூ தௌசண்ட் நா படிக்கும் போதுமே ஸ்கூல்ல வந்து அந்த சின்ன புள்ளையா இருக்கும் போது அந்த சின்ன கடைகல்ல அந்த முட்டாய்ல்லா வித் த்து சாப்ட்ருக்கே
ம்
டூ டௌசண் ஃபைக்கு மேல உள்ளவங்கல்லா அதலா பாத்துருக்கே மாட்டாங்க பெருசா
ஆ எ பையனுக்கெல்லா அந்த வாய்ப்பே கெடச்சிரு
அதா டூ டௌசண் டூ த்ரீ வரை இருக்கிறவங்களுக்குமே அதெல்லா கிடைச்சிருக்குன்தே இழந்த பழல்லா விப்பாங்கல்ல அதே அந்த அந்த எலந்த பல்லே பொடி ஒன்னு இருக்கு காரமா அதே
உங்குளுக் தெரிம்மா அதெல்லா நாங்க ஹோம்மேடா பண்ணிருக்கு சின்ன புள்ளைய்ல
ஓ அப்படிங்களா பரவால்லையே
அ ஃபிஃப்த்து ஸ்டாண்டட் படிக்கைய்ல ஸ்கூல் கட் அடிச்சுட்டு அப் பா வந்து கேரளால படிச்சிட் இந்தே ஸ்கூல் கட் அடிச்சிட்டு அப்பல்லா எங்க ஃபோனு ஒன்னுமே கெடையாதே
ஆமா அதுதா அததா சொல் வந்தே அப்பல்லா ஸ்கூல் லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா அப்பல்லா ஃபோனே கெடையாதுங்க என்னாந்து பண்ணிட்ருப்போ வித்யாசமா எதா கூட்டாஞ் சோறு அக்
யாராச்சி கண்ணுல பாத்துட்டு போய் போட்டு குடுத்தாதா உண்டு அதனால காடுகாடா உள்ளப் வொரு எங்க வீடு சொன்னனே பத்து கிலோ ஒரு கிலோமீட்டர் எனு மென்னு கிலோமீட்ருக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு போய் அழுங்காம எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரத்துல எழந்த பழம் இருக்கு அப்டியே ஒரு கிலோ ரெண்டு கிலோ நெறையா கெடைக்யு எல்லாத்தையு பருச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக் வந்து அதுல புளி வெள்ளோ அ வரமெளகா இதெல்லா வித் ச்சு நாங்களே அரச் ஆட்டி எழந்தவட அப்டின் ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே சாப்ட்டுக்குவோ அ பொடியெல்லா பண்ண முடியாது
ஆஆ
இந்த பழ சாப்ட்டுக்கீங்ளா முந்திரி பழம்
ஆ முந்திரி பழோ சாப்டாம இருப்புமாங்க அதெல்லா அது அந்த சாப்புடும்போ அந்த சீசன் கிடைக்கு அது அந்த அந்த இதோட இது சொல்ல வாஜ் சார் வந்து சட்டைய்ல பட்டா போகாதுன் சொல்லி பயமுடுத்தி வச்சிருப்பாய்ய ஆ கரபுடித் ச்சிக்கு அதா உண்ம அதனால அ சாப்புடும் போது அது வேற படிச்சாலே சாரா வடியு
ஆமா அதுக்கு நல்லா அழகா கட் பண்ணி உப்பு மொளகாத்தூள் போட்டு டபக்குன்னு வாய்க்குள்ள போட்ருணு அது அப்டே ஒழுகு ஆனா
ம் தண்ணியா வடியு அப்டியாதுலந்து
சம்ம டேஸ்ட்டு அதெல்லா
அ அதெல்லா சாப்ட்டு மறந்து போச்சிவ் போலா முன்னாடி நீங்க சொன்ன மாய் பழைய காலத்துளாம் பாத்தீங்கின்னா ஃபோன்னு கெடையது டிவியுமே எல்லா வீட்லிம் பெருசாயிருக்காதே
ம்
காமனா எதா ஒரு வீட்லதா இருக்கு இப்பல்லா பாத்தன்னா சின்ன புள்ளைள எதா விளாட போவோர் வெளிய போவங்கர்து குளிக் அங்கன் சுத்திட்ருந்தோ இப்பல்லா பா ஃபோனு மொபைலுன் ஆய்ட்டா நெறையா பசங்கள்லா
அதா அதாங்க
யாரு இப் எங்க வெளிய விளாட போறதுக்கான நேரமே கொறஞ்சி போச்சி இப்பல்லா எ எனக் தெரின்தி என் தம்மித் சித்தப்பா பைய ய தம்பி எங் அக்கா பையல்லா பாத்தீங்கன்னா ஃபோன்ல விளையாட்றாய்ங்க கேமு சுர்ரா பொர்வான்னு
வெளிய போய் விளாட்றதே கொறஞ்சிடுச்சி
போனு கட்டு அறுவத்தென் ம் ஸ ம் ஏர்டெல் மா எல்லா கொழந்தைகளுக்குமே அதேதா ஏ பைய இப்பதா நானே தொரத்தி தொரத்தி விட்டுட்டிருக்கே வெளி போய் வெளயாடுறா வெளி போய் வெளயாடுறானு
இப்பருந்தே கொஞ்ச கொஞ்ச வெளயாடுறது இந்த மாரி போனாதாங்க ஒடம்புக்கு கொஞ்ச ஆரோக்கியோ அப்டியே வுட்டு போனு போருல்லனு ச்சுங்களேன் ஒடம்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த கடினமான வேலைல எதா போனோம்னா ஒத்துழைக்காது முன்னாடி இருந்த வெயில்லா மழைல்லா பாக்காம எப்படா வெளாடுவோனு போய் சுத்துனா இப்பல்லா வெயில்ல வெளிய போறதுக்கே கொழந்தைங்கல்லா பயப்படுது என்ன செய்றது வீட்லயே இருந்து பழகிட்டாங்க டிவி பொம்ம படோ மொபைல் போனு மொபைல் போன்ஸ்ல கேம்ஸ்ஸு இந்த மாரி வெளாண்டே பழகிட்டாங்க எல்லா புள்ளைங்களு யாரு வெளிய போறதில்ல பெருசா இப்பல்லா
ஆ அதனால தாங்க வெளியே போயி வெளையாடு இப் அப்ப ஆத்துக்கு கூட்டிட்டு போயடறது அதனாலதா சளி புடிச்சா பரவால்ல
ஆ
என்ன ஆனாலு பரவால்லனு அது எல்லாத்தையு பழக்கணு அப்றோ ரொம்ப உள்ளயே வெச்சிட்ருந்தம்னா வெளி காத்துப்பட்டா சளி புடிச்சிருது வெளி எங்காவது வேற தண்ணி தண்ணி மாத்தி குடிச்சா ஒடம்பு ரொம்ப பொத்தி பொத்தி வெக்க வெக்கதா அந்த மாரி இன்சிடென்ட் எல்லா நடக்குது
அதுதாதா நானு ஹாஸ்டல்ல படிச்சங்க எனக்குலா ஏ கூடலா வந்து படிக்கும்போது நெறைய பேருக்கு ஏதாவது ஒரு பிராபுளம் வந்துட்ட இருக்கு நானா வெளியூர் ஸ்கூல்ல எல்லா ஊர்லயு தங்கி தங்கி படிச்சனா எனக்கு எல்லா பக்கம் போனாலு ஏதாவது செட்டே ஆகிக்கு அந்த க்ளைமேட்டா இருக்கட்டு சாப்பாடா இருக்கட்டு புதுசா வந்து சேர்வாங்க அவுங்ளுக்கெல்லா பாத்தா முத வாரத்துலயே ஒடம்பு முடியாம போயிடு அந்த மாரி இருக்கு
உம்
பெருசா வெளிய வந்து பழகி இருக்க மாட்டாங்க அந்த மாரி ஆட்கள்லா
ஆம்மாமா ஹாஸ்டல்ல இருந்திருக்கே ஹாஸ்டல் லைப் பத்தி நம்ம அடுத்த கால்ல பேசலா
ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க
உம்